ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா ஏன்டி நான் தான் வரேன்றறேன் அப்பறம் எதுக்கு அவன்னிட்ட போயிட்டு உடக்காந்து பேசிக்கிட்டு இருக்க கால்ல இது இது இது பண்ண சொல்லியி
ஏன் அவனுக்கு தீசஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்டியே கூப்பிட்டான் பேசிட்டு இருந்தேன்
இப்ப அது கூட அவனுக்கு பண்ண தெரியாது அந்த அளவுக்கு மக்க ஆ புரியல
நீல தீசஸ் கரெக்ஷன் எப்படி பண்ணுவேன்னு கேட்டேன்
திஸ் கரெஷன் இஸ் ஸ்டாஃப் ஒரு கரெக்ஷன் சொன்னாங்கன்னா ஸ்டாஃப் ஒரு கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அது நாங்கள் தான் உ்காந்து வேர்ட்ல அப்டியல்லாம் வேற ஏதாச்சும் ஒரு இதுல போட்டு இது அய்ஓபில போட்டோ உட்காந்து எடிட் பண்ணட்டு இருப்போம் ஓகேவ
செரி
அது கூூட அவனுக்கு பண்ண தெரியாது சரி ஒரு கால்
ஏ இன்னும் உங்க மேம் கரைச்சனே இன்னும் உங்க மேம் கரைச்சனே சொல்லுலடா இப்தான் அவன் இன்னைக்கு காலேஜேவரல செரியா
ஏய் இப்தான் சில்லு இது சூர்யா எல்லாரும் இங்கதான் டிராவலர் வேண்ல
ஏ அது சில் ச்சிலு ச்சிலு சில் இல்ல சில்ல இல்ல சுசி தருண் அப்சல் சூர்யா
நீ நான் சில்லுண்ண
ஏ அட சில்லுட்ட பேசிட்டு இருந்தேனான சில்லுன்னு வந்துருச்சுடா
செரி ஒரு கால் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்திருக்கலாம்ல நான் தான் நான் தான் கால் பண்ணுன்றறேன் அப்பறம் மறுபடியும் உட்காந்து அவ பேசிட்டு இருக்கேன் நான் தான் கால் பண்றேன்றறேன் அதான் இன்னும் அவனுக்குதான் சொல்லல்ல
அப்பறம் கரைச்சன வந்துிட்ட கேட்காம எப்படி பண்ண முடியும் சொல்லு
ஏம்மா கரெக்ஷன் என்னமே இத்தனால அவன் தான் உட்க வந்து இது பண்ண இத்தனாள அவன் எப்டி பண்ணிட்டு இருந்தான் எல்லாமே அவனக்கு நீ தான் பண்ணி குடுத்தியா
உனக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு பஸ்ல போகும்போது கூப்பிட்டான்ல்லா ஒருத்தேன்
எவன் கூப்பட்டான்
இச்சே இன்னைக்கு நான கூட சொன்னேன்ல பிரியாணி வாங்கித்து வாங்கி குடு அப்டிதா நா பண்ணித் தருவ அப்டின்னு கூட உன்ட்ட சொல்லல
எனக்கு ஞாபகம் இல்ல மது ரெண்டு மூணு பேர் கால் பண்ணாங்க கால் பண்ணி தீசஸ் போட்டு க்குடு தீசஸ் போட்டுக்குடுன்னு கேட்டாய்ங்க அது எவன்னு எனக்கு எப்டி தெரியு
செரி விடு உமா
இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கோ இதுக்கு முன்னாடி அவ அவனேதான பண்ணிருப்பா இன்னைக்கு அவனே
ஏய் உனக்கு பாதினா அதனாலதா பண்ணி குடுத்தே இப்ப வேற ஒரு பொண்ணு பண்ணி குடுத்துருக்கா அது ரிவ்யூ ஆஃப் த லிட்ரேச்சர் எல்லாமே தப்பு தப்பா போட்டு குடுத்துருக்கா அதனால பண்ணி குடுத்துட்டு இருக்கே இப்ப என்ன பிரச்சனை சொல்லு
பிரச்சனை எதுவும்மே நான் சொல்லல நீ இன்னும் உனக்கே முடிக்காம இருக்க தீசஸ்ச சும்மா எல்லாத்துக்கும் பா பண்ணி குடுக்கிட்டு இருக்க நேத்து நீ உனக்கு ஒழுங்கா ஃபுல்லா உக்காந்து பண்ணிருந்தோ இன்னைக்கு போனோனே உனக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு வந்தந்திருக்கலாம்முல மறுபடிய உனக்கு தப்பு வந்திருக்காதுல்ல அத யோசியா நீ
அத நான் யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா
அப்புறம் ஏன்
ஒருத்தருக்கு தெரியலனா பண்ணி் குடுக்குறதுனால என்ன தப்பு சொல்லு
ஏமா ஒருத்தருக்கு பண்ணி ஆல்ரெடி சூர்யாவுக்கு பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்க ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டூ இசைட் நீதான் பண்ணி குடுத்துட்டு இருக்க அது அவனுக்கும் தெரியும் தானே
யாருக்கு சில்க்கா தெரியும்
அப்புறம் மறுபடியும் வந்து எனக்கும் போட்டுக்கொடுன்னு கேட்டா எப்
ஏய் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கரெக்ஷன் பாத்துட்டு இருந்தோம் அதனாலதான் அவன்ட்ட பேசினது புரியுதா இல்லையா
ரெண்டு பேரும் பேசிட்டே கரெக்ஷன் பாக்குறோன்றது இப்பதா என்ட்ட சொல்ற அவ கரெக்ஷன் பாத்துட்டு அவங்க மேம் சொன்னத சொன்னா இன்னு சொல்லவே இல்லன்னுதா இவ்ளோ நாள் சொல்லிட்டு இருந்தா இப்பதா நீ சொல்ற இப்பதா எனக்கு புரியுது நானு அங்க ஜிம்முக்கு போயிட்டு பேசிட்டு இருந்ததுல டைம் அவன் விடவே இல்ல எச்ஆர் பைய
உம்
அவன் இவன் ரெண்டு பேரும் அவன் பாருக்கு போயிட்டு வந்திருப்பான்ங்க போல இருக்குது வந்து அந்த பையனிட்ட பேசனும் தம்பி போகத்தம்பின்னு அவன் சொல்ல அவன் உட்காந்து அனுத்திக்கிட்டே இருந்தான்
உம்
அவன் உடவும் இல்ல சரி அவன் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு நான் கிளம்புறேன்டா பிரபு வண்டியை மட்டும் கொஞ்சம் டோ பண்ணி விடுறா அப்படின்னா இரு போலா இரு போலான்னு சொல்லி அவ ஆளு வண்டி சாவிய புடிங்கி வச்சுக்கிச்சு
உம்
என்னா பண்ண முடியு அப்போதைக்கி இவ டிரெஸ் எடுக்க போலா வான்னு சொல்லி கூப்ட்டுட்டு இல்ல டிரெஸ் எடுக்கற மூட்லயே நா இல்ல எனக்கு ஒரு மாரி ரொம்ப இதா இருக்குது கடுப்பா இருக்குது என்ன பண்றதுனே தெர்ல அப்டின்னு சொல்லி அவை எங்கிட்டு எங்கிட்டோ சுத்தி ஆக மொத்தோ டிரெஸ் எடுக்கல திருச்சிய மொத்தோ திருச்சிய பா பாதி திருச்சிய சுத்திட்டு வந்தோ கோயிலுக்கு போயிட்டு
தெரியு ஸ்நாப் பாத்தே
ஸ்நாப் எல்லா பாரு ஆனா ஸ்நாப் இப்ப போடுறேன்னு சொன்னாம சொன்னதுக்கு அப்புறமேட்டுதான போடுற
மறந்துட்டேன்
மறந்துட்டியா இல்ல எனக்கு புரியல போடுறஸ்னாப்ப போடுறஸ்னாப்ப பாக்குற
ஆஹ
ஆனா ஸ்நாப் போடுறதுக்கு மட்டும் மறந்துடுவியா அதுல காட்டும்ல சைட் இல்ல இந்த டைம் சிம்பிள் காட்டும்ல
புரியல
டைம் சிம்பிள் காட்டும்ல எக்ஸ்பைரி ஆக போதுன்னு
அது எதுவும் காட்டல
காட்டல
காட்டுல ஆமா காட்டுல
காட்டாது எப்டி காட்டும் நீ இப்ப சொல்றது எப்டி தெரியுமா இருக்குது இந்த ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்நாப் யூசஸ் இருப்பாங்கள ஸ்னாப்னா என்னன்னே தெரியாம இருப்பாங்கல்ல
ம்
அவுங்க கிட்ட சொல்ற மாரி சொல்றே நான் உன்ட்ட கால்ல சொல்லும் போது நா என்ன சொன்னே ஏ ஸ்நாப் ஸ்டீக் முடிய போது டீ ஸ்நாப் அனுச்சி வுடு
உம் ஆமா
அ முடிய போகுதுன்னா என்ன அர்த்தோம்
நுழைய போதுனு அர்த்தோம்
முடிய போதுன்னா சைடுல அந்த சிம்பிள் காட்டு ஓகே வா
எனக்கு காட்லா
ஏய் நீ அம்ச்சிவுட்டது அப்பறமேட்டு எப்டி காட்டோ நீ எடுத்தோவுனே கேமராக்குள்ள ஸ்னாப் போனவுனே கேமராதா உனக்கு ஓப்பன் ஆகும் நீ கேமரால போட்டோ எடுத்துட்டு அப்டியே எனக்கு அம்ச்சிவுட்டுருப்ப ஒரு ஸ்னாப் அம்ச்சிவுட்டாலே அந்த இது வந்து கிளிக் ஆயிடும் அப்புறமா உனக்கு எப்டி காட்டு
அ அதா நா சொன்னே காட்லன்னு
டும் டும்மோ பேய் இங்கே பாரு என்ன வேணுக்குன்னே என்ன வம்புழுக்கிறியா
நா அப்டி எனக்கோ எந்த வம்புழுக்கனுன்னு அவசியமே இல்ல செரியா நா எதுவுமே பேச மாட்டேன் பேச விக்லாம நினைக்கிறே
இல்ல இல்ல இவ்ளோ நேர மூச்ச போட்டு இப்டிதா அது வந்து ஒர்க் ஆகுன்றேன் ஒரு ரெண்டே வார்த்தைல ஆமா எனக்கு தெரியு அப்டின்ற இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல எனக்கு தெரியுன்னு
எனக்கு சொல்லனுனு தோன்ல அனா நீ ஒரு சத்தியமா ஒரு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ தெரியுமா நான்தா சொல்றேன் இரு கூப்புறேன்னு அதுக்குள்ள எத்தன போன் பண்ணிட்ட
செரி வுடு சம்பந்தமே இல்லாம வாட்ஸ்அப் எதுக்கு பிளாக் பண்ணே மெசே கால் தா பேச முடியாது மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்ல மெசேஜ் பண்ணலாம்ல
ஏ போன்ல பத்து பர்சன்டேஜ் தா இருக்கு தெரியுமா லேப்டாப்ல சார்ஜ் போட்டு லேப்டாப்லையும் வந்து எனர்ஜி சேவர்ல போட்டு
இப்டி எல்லாத்துமே எனர்ஜி சேவர் எனர்ஜி சேவர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்ப மட்டுமாச்சு சார்ஜ் போட வேண்டியதானே
லேப் சார்ஜ் பண்ணனா லேப்ல நொட்டட்டு இருக்க இன்னே போட முடியும்
என்னமோ சொல்றப்போ
அதான் என்னமோ சொல்றேன்ல உடு ஏன் கேக்குறேன்
உன்னோட டைய்லாக்குத்தான்
சரி ஓகே விடு நான் தான் என்னமோ சொல்றேன்ல விடு சரியா கேக்காத காதலே உண்மதானே
எனக்கு அந்த இன்னொரு அத்தர் இருக்குதுல ஆயில் இருக்குதுல அதை வந்து சென்ட்டா மாத்தணும் அது இன்னும் இன்னொரு டைம் அந்த சைடு போனேன்னா மார்க்கெட் சைடு போனேன்னா அது விசாரி
சரி அதானே மாத்தித்தறேன்
ஹம் அந்த
ஆஹ் உனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு துளி வேலை கூட உனக்கு கஷ்டமமே இல்ல இல்லது
என்ன அது கஷ்டமாவே இல்ல
விடாம கூப்பிட்டுட்டே இருக்கோமே இவ டென்ஷன் ஆவா அப்டின்னு உனக்கு சுத்தமா தோனவேயில்ல
நீ எனக்கு மெசேஜ்ல ரிப்ளை பண்ணியிருந்தேனா நான் உனக்கு காலே இத்தன்னத்தடவ பண்ணிருந்திருக்கவே மாட்டேன்
அப்படிய்யா
சீரியஸா பண்ணிருந்திருக்க மாட்டேன் நீ நடுவுல கொஞ்ச நேரம் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல நான் உனக்கு காலே பண்ணிருக்க மாட்டேன் மெசேஜ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஆனா நீ என்ன பண்ண வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிட்டு போயிட்ட சரி நார்மல் மெசேஜ்ல வந்து இரு வரேன் அப்படின்னு சொன்னே
இரு வரேன்னா வருவேன்ல வருவேன்ல சொல்லு
வருவேன்னா எனக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்மோ நான் என்ன நினைப்பேன் மெசேஜ் பண்ணணும்னுந்தானா நான நினைப்பேன் ஆனா நானா மெசேஜ் பண்ணியன் மெசேஜ்ல பேசிட்டு இருக்கும் போதே நடுவுலே பிளாக் பண்ணிட்டு ஓடிட்ட
ஆமா சும்மா விட்டாம எத்தனை போன் கால் பண்ணிட்டு தெரியுங்க
அதோ பேசிட்டு இரு சேட்ல பேசி இருக்கும் போது நா காலே பண்ணல நானே சாட்ல பேசிட்டு இருக்கும் மோது வாட்ஸ்அப் சாட்ல பேசிக்கும்போது நான் உனக்கு காலே பண்ணல மது அதுக்கு முன்னாடிதான் நான் கால் பண்ணேன் ஓகேவா சாட் ல மெசேஜ்ல பேசிட்டு இருக்கு மோது நான் உனக்கு காலே பண்ணல மெசேஜ் தான் நானும் பண்ணிட்டு
நல்லா நல்லா போய் நல்லா போய் பாரு நல்லா போய் பாரு சிரியா
ஏய் நீ மெசேஜ்ல
உ மூஞ்சு ஒடச்சுருவேன் சார்
இங்க பாரு நீ மெசேஜ்க்கு ரிப்பிளே பண்ணாம மறுபடியும் போயிட்ட அதுக்கப்புற அப்பறமே நான் மறுபடியும் கால் பண்ணேன் காலிங்ன்னனு வந்துச்சு என்னடாது மறுபடியும் காலிங்னு சொல்லிட்டு மெசேஜ போட்டு பார்த்தா சிங்கிள் டிக்கு தான் காட்டுது அப்பதான் முடிவு பண்ண செரி மறுபடியும் பிளாக்ல போட்டா போல இருக்குது
எனக்கு எவ்ளோ டென்ஷன் ஆச்சு தெரியுமா
இங்க பாரு உனக்கு டென்ஷன் ஆச்சு எல்லாம் ஓகேதான் புரியதான் புரியாம இல்ல இப்பண்ணி சொன்னதுக்கு அப்பறமேட்டு
உஹம் புரியுதுல்ல புரியுதுல்ல
புரியுது நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல நான் சொல்ற நீ புரிஞ்சுகிறியா
என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லு இரு உனக்கு நான மறுபுடியும் கூப்பறேன்